ஆ வணக் பண்றீங்க
சும்மா தா இருக்குறோ என்ன பண்றீங்க நீங்க நல்லாருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கேன்பா ம் என்ன பண்ணீங்க காலையில டிஃபனு
கால்ல டிஃபன் தோச
தோசைங்களா
ம் தொட்டுக்க வந்து தக்காளி சட்னி
என்னப்பா
தக்காளிச்சட்னி
தக்காளி சட் ஆ செம சூப்பரா இருக்கும தோசைக்கு தக்காளி சட்னிக்கு ஆ செம டேஸ்ட் டா இருக்கு எப்டி செய்வீங்க தக்காளி சட்னி அரைச்சிட்டு செய்வீங்களா இல்ல வதக்கிட்டு அரைச்சிடுவீங்களா இல்ல நார்மலாவே செய்வீங்களா
இல்ல இல்லல்ல வதக்கிட்டு அரைக்கிறது ஒரு மெத்தடு ஆ பச்சையா செய் செஞ்சுட்டு வேற இது பண்றது வதக்குறது அது ஒரு இது ரெண்டு டேஸ்டா வரு ரெண்டுமே ரெண்டு டிஃப்ரெண்டா இருக்கோ ரெண்டுமே ரெண்டு டிஃப்ரெண்டா இருக்கு ஆ ஆமா ஆமா என்ன பண்றீங்க வீ ட்ல இருக்கீங்க வேலைக்கு போறீங்க என்ன பண்றீங்க வீட்ல இருக்கியலா வேலைக்கு போல இல்லயே நல்லா தானே பேசுறே ஆ கேக்குதுங்களா
ஆ வாய்ஸ் ரொம்ப மெதுவா கேக்குது எதோ வால்யூம் எதா கம்மி பண்ட்டீங்களா
இல்லயே நல்லா இல்லயே ஃபுல்லா தான இருக்கு வாலிமு
ஆ இப்ப கேக்குது ஓரளவு ம்
எங்க வீட்ல இருக்கீயலா வேலைக்கு போறீங்களா
நானு வீட்டுலதாபா இருக்கே ஒரு நாலு மாசமா வீட்டுலதா இருக்கே ஒர்க் பண்ணிட்ருந்தே
ஆ சரி
இப்போ கொஞ்ச ஹெல்த்து ஒடம்பு செட் ஆகலன்றதுக்காக கொஞ்ச வீட்ல ரெஸ்ட் எடுங்க காக எங்க வீட்டுக்காரே நிறுத்திட்டாரு போகதுன்ட்டு டீச்சரா ஒர்க் பண்ணிட்ருந்தே ஆ
பசங்கல்ல
ஆ பசங்க பெரியூரு காலேஜ் போயிட்டாரு சின்னவர் லெவன்த் படிக்கிறாரு
சரி சரி சரி சரி இதுக்கேதா நேரோ கரெக்டா இருக்குமே கல்ல கால்ல ஸ்கூலுக்கு கெளப்பி விடணு சாப்பாடு செஞ்சு குடுக்கணு இதுக்கே தா கரெக்ட்டா இருக்குமே டையோ ம்
நல்லா ஒர்க் பண்
சொல்லுங்க ம்
போது அவ்ளோ ஒர்க் பண்ணனு எல்லா ரெடி பண்ணிட்டு எல்லாமே லஞ்ச் பேக்ல பேக் பண்ணிட்டு
ம்
நா ரெடி ஆயிட்டு பசங்கள ரெடி பண்ணிக்குனு ஆ ஸ்கூல் கூட்டிட்டு போயிட்டு அங்க டிஃபன் ரெண்டு பேருக்கு ஊட்டி வுட்டுட்டு அதுக்கப்புற மதியானோ லன்ச் நாந்தா ஊட்டிவுடனு நா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இப்ப எவ்ளோ பரவால்ல இப்ப அவங்கவுங்க சாப் பற மாரி ஆயிட்டாங்க அதனால எனக்கு கொஞ்ச ஈசி ஆய்டுச்சு
அப்படிங்களா எனக்கு ரெண்டு பசங்க ஒரு பைய இன்ஜினியர் படிக்கிறாப்புல
ம்
இன்னொரு பைய சின்ன பைய ஆ ஆமா ஏதோ அவரு ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி படிக்கிறாப்புல பெரியவரு இவரு சின்ன ஊருனு இன்ஜினியரு இன்ஜினியரு
இன்ஜினியரிங் பண்றாருங்களா
ஆ பீ இ பன்றாப்புல இத தா ஃபர்ஸ்ட்டு இயர் இந்த வருஷ தா முடிச்சிருக்காப்புல சண்டியர் சண்டியர் வந்து இந்த மாதா போகப் போறாப்ல ஆ நானு வேலைக்கு போயிட்டுதே வந்து மு முடியலை கால வேல பாத்தா அங்கேயு ஓடி இங்கேயு ஓடி ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா காலையையில் வேலைக்கெல்லா போனா அந்த டயத்துக்குள்ள அங்கே இருக்கணு
ஆமா
சாப்ட்டு சாப்பிடாமயு பா வேல பாத்து பாக்காமயு எ எல்லா வீடே ஆலங்கோலமா கெடக்கு நாம ஓல கால்ல கெளம்பி தொங்கு தொங்கு தொங்குனு போகணு அந்த
போணு அந்த பத் பத்தாயிரம்பாக்கு நாங்க பாடற பாடு பாடுங்க பாருங்க இன்னைக்கி எல்லா கத்திட்டு இருக்கணு எட்டு பீரியட் போட்டருவாங்க ஒரு லெசர் பீரியடு இருக்காது பசங் கூட
ஆமா
ஒரு அண்ணோ இல்ல அதெல்லா யோசிச்சுதா வந்து நானே வந்து செப் சொல்லுங்க
ஸ்கூலக்கெல்லா பாத்திங்கன்னா எட்டரை மணிக்கலா நீங்க இருக்கணு இங்கெல்லா டீச்சர்ஸ் எல்லா பேரந்தேத்தி புள்ளைங்க வர்றதுக்கு முன்னாடியே டீச்சர்ஸ் அங்கே இருக்கணு ஆ ஆ ஆ
கால்மணி நேரத்துக்கு முன்னாடி இருக்கணு அப்டி இல்லன்னா சைன் பண்ண வுட
அதா அதா அதா புள்ளைங்கல்லா வந்து பாத் தீங்கன்னா எல்லா போய் எல்லாரையு லைன்ல ப்ரேயருக்கு நிக்க வெக்கணு எல்லா பண்ணணு லேட்டாக வரு பிள்ளைகளை பாக்கணு அட்டனன்ஸ் போடணு எல்லா இருக்குல்ல ஏ அத்தாடி அது முடியாது சமாளிக்க முடியாது இப்ப வேலைக்கு மத்த எடத்து வே இன்னைக்கி வேலைக்கு போற எடத்துல எல்லா பஞ்சிங் மிஷினு அந்த டயத்துக்குள்ள போய் பஞ்சு போடலனா சேலரியில வந்து லெஸ் ஆயிட்டே இருக்கு
ஆமா
அதுக்கான்டி என்ன பண்ணுவோ சாப் அ சாப்பிடு்றதுலா போட்டுட்டு ஓடுவே செல நேரோ சாப்பாடு எடுத்துட்டு போய்ட்டு ரெஸ்ட் ரூம் போறோம்ன்ட்டு ரெஸ்ட் ரூம் போறன்ட்டு மொட்டமாடில உக்காந்துலா சாப்புட்ருக்கோ வேலைக்கி போறடத்துல
ஆமங்க நெஜமாதா பசங்க ப்ப ப்ரெயர்க்குகனுப்புட்டு அந்த ப்ரெயர் டைம்ல அஞ்சு நிமிஷ நம்ம வெளிய நீக்க சப்பஸ் ப்ரெயர் பின்னாடி பசங்க பின்னாடி டீச்சர்ஸ்ங்க இல்லன்னா அது ஒரு இது அப்பற ஆல்டர்னேடிவ் டீச்சர அனுப்பிடு கடகடகடகடன் பிச் ச்சு ஒரு ரெண்டே வாய் இட்லி சாப்ட்டுட்டு ரெண்டு மணி வரியு நா காத்துனுக்குணு அதுக்குமேல கொஞ்ச கொஞ்ச டைம் கிடைச்ச சாப்பிட இல்லலை நா அதுவு ஸ்கிப் ஆயிடு அடப்போங்க நஜமாவே நானே ரொம்ப ஹெல்தி திசிசு சயிடுச்சு எனக்கு அங்க போயிட்டு சாப்பிடாம தண்ணி குடிக்காம ஒடம்பு ரீதியா ரொம்ப நாளு நாளுக்கு நாலு நாலு என்ன ச்சு ஒடம்பு ரீதியா ரொம்ப மோசமா ஆயிடுச்சு அதுக்கப்புறம் சுகர் வர ஆரம்பிச்சிச்சு பாருங்க ஆ சொல்லுங்க அதுக்கப்புற தா எங்க வீட்டுக்காரு வேணா இ து எதோ நீ ஒடம்பு அங்க போறதுனால தா உனக்கு ஒடம்பு ரொம்ப மோசமா போது பரவால்ல கஷ்டமோ நஷ்டமோ நம்ம பாத்துக்கலாம் எ சம்பளத்துல கூட வெச்சு
இப்போ வீட்ல வீட்ல இருந்த அப்டி இல்லல்ல இப்போ அடிப்படிக்கு போறோ ஒரு பொட்டுக்கல்லயப் பாத்தா ரெண்டு வாயில அள்ளிப் போடுவோ ஒரு முந்திரி பருப்ப பாத்தா வாயில அள்ளிப் போடுவோ ஆமா ஏதோ ஒண்ணு வந்து அங்குட்டு ச சமைச்சிட்டுயிருகையிலே ரெண்டு வாயில அள்ளி போட்டுகிடுவோ ஏதோ எனர்ஜி எடையில கெடச்சிகிட்டே இருக்குமுல்ல
ஆமா இப்போ நம்முளுக் கொஞ்ச கெடச்சிச்சுனா சாப்டுவோ இப்ப டயார்டா ஆச்சுனா அப்டே ப்ப பெட் மேல கொன்நேர படுப்போ ரெஸ்ட் எடுப்போ மறுபுடியு கொஞ்ச நேர எழுந்து வேல செஞ்சுட்ருப் போ நம்ப ஒடம்புக்கு ரெஸ்டு கெடைச்சிச்சு சாப்புடவு சாப்ட்டோ நம்ப வீடு வீட்டு வேலயு செய் நம்ளு கொஞ்சோ ஈஸியா இருக்கு ஒன்னு ஒர்க் ஒல்லா அவ்ளோ ஹெவியால் இல்ல இல்ல இது வேலைக் போறவங்கலா பாவங்க நஜமாதா ரொம்ப ஆ கஷ்டபட்டுதா வராங்க ஒரு ஒரு இதுக்கு அவுங்க உம் எப்டித்தா வராங்களோ தெர்ல பாவ்
இந்த ஜவுளி கட நக கடைல்லா வேல பாக்க போதுவல்ல பொம்புள புள்ளைல்வ அதுவலுக்கலா பாத்தீங்ன்னா ஆறாயிர சம்பளோ ஏழாயிர சம்பள தா குடுபாங்க சவுளி கடை நக கடையில வேல பாக்க போதுங்கள அந்த புள்ளங்களுக்
ஆமா
அலோ
கலநா உ இப்பலா கொஞ்சு ரெஸ்ட்ராரு ஸ்ட்ரூம்லா கட்டிருகற்னால ஒறலவு ஜாலியாதா இருக் க்றாங்க ரெஸ்ட்ரூம் போறாங்க ஒக்கறாங்க விக் க்கிறாங்க மறுபுடியு போய் ஒக்காந்துகுறாங்க கொஞ்நேர ஒக்காந்துகறாங்க அ போன் பேஸ் சுறாங்க
இல்லை இப்ப நா பொழ்தனிக்கி நிட்டுட்டுல இருக்குதுவோ சேர கூட போட மாட்றாகளே நின்னிகிட்டேல்ல இருக்குதுங்க நின்னிட் அதுவு வந்து நககடைய்லே கூடொ செத்த நாளி எடுத்து காமிச்சிட்டு அடிகிட்டு போயிட்லா இந்த ஜவுளி கடைய்லலாம் பாத்தீன்னா எல்லாத்தியு வேண்டா இந்த கலர் இல்ல அந்த கலர் குடுங்க ஆ இந்த கலர் இல்ல இந்த டிசைனு குடுங்க அப்புன்ட்டு எல்லாத்தி பிரிச்சு போட்டுவந்துடுவாங்க அதுவ எல்லா மடிச்சி வக்கி வக்கிங்க மறு கஸ்டமர் வந்துருவாங்க
ஆஅ
அ அதல்லா ரொம்ப பாவம் பொழ்தனிக்கி இப்பல்லா பரவால்ல கொஞ்சோ பெரிய பெரிய அ ஜவுளி கடையிலல்லா பாத் த்தியால் சாப்பாடு அவுளே குடுக்குறாங்க செல கம்பெனிலில்லலா பெரிய கப்
ஆமா ஒரு சிலல்லா பரவால்லப்பா நல்லா கவனிக்கிறாங்க பத்து பேர் பனஞ்சி பேர்னா கூட
நா
சவுங் சம்ப்ள குடுத்துட்டு சாப்பாட்டு இல்லாதவங் சாப்பாடு வாங்கி குடுக்குறாங்க அவர் சிலர் நல்லாதா பண்றாங்க பத்து மணிக் தா போறாங்க வேலைக்கே ஒம் ம்போத் மணி கூட இல்ல பத்து மணிக்தா கட தெரக்கறாங்க பத்து மணிக் தெர்ந்தா கூட நைட் எட்டு மணிக்குளா வீட்டுக் போய்ராங்க அவ்ளதா என்ன இர்க்காங்க
எ இங்கெலா வந்து பத்து ஒம்போது மணி தா ஒம்போது மணி பத்து மணினா பத்து வண் ப்ப ஒம்போது மணினா எல்லா உள்ளூரா இருக்காது கர் ஆமமா இருக்கு அது ஓம் ஒம்போது மணினா அதுவோ வீட்லேந்து எத்தன மணிக் கெளம்பணு சமைக்கணு அங்கேந்து பஸ்ஸு புடிக்கணு இங்கேத் து வரணு மறுவுடி இங்கேந்து வந்துட்டு வீட்டுக் போணு சிலபேரு சிங்கிள் பேரண்டா இருப்பாங்க சில பேரு யாருமே வீட்ல பாத்துக்குட ஆளே இல்லாம் அ பக்கத்து விட்ல புள்ளங்கள வுட்டுட்டு வந்துருப்பாங்க அதலா ரொம்ப கஷ்டோ வீட்ல ஆளுர்ந்தா ப்ரச்சனை இல்ல போ வேலைக்கு போற வீட்ல வந்து பா யாராச்சு சமச்சு வச்சி வந்து ஒணே சாப்டுட் படுக்குற மாரி இருந்தா ஒன்னு பெர்ச்சனே இல்ல வந்து நம்ம வேலைக் போய்ட்டுவந்து நம்மளே சம ச்சி நம்மளே சாப்புடும்னா ரொம்ப கஷ்ட அதனாலதா மாதியே நா வீட்ல இருக்குறதே அங்கே உடியாது நம்மதா சமச்சி நம்மதா புள்ளைகளுக் குடுக்கணு யா அதுங்க செல நேர சமச்சிக்கிறது உலும் புள்ளைய்லு தூங்கிருங்க அப்பற எதுக்கு தா சமக்கிறோ அப்டிங்கிற மாரி தோணு ஆமா அப்டி இருக்குதுங்க புள்ளைங்களா
ஆமாங்க அப்பல்லா வந்து அப்ப இப்ப நா எவ்ளோ கொழந்தைங்க பெத்துக்கனா கூட பெரிய பசங்க வீட்டுக் பெரிய பசங்க வந்து ஓரளவு செஞ்சுப்பாங்க வீட பாத்துப்பாங்க இப்ப அவங்க தங்கச்சிங்கள வளத்துப்பாங்க தம்பிங்கள வளத்துப்பாங்க இப்ப வீட்ல உட்டுட் போற மாரியா பாக்குது ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்களா அடிச்சுக்கறாங்க சண்ட வருது ம் ஒர் ஒரே பிரச்சன இருக்கற ரெண்டே புள்ளைங்கதா ஜாஸ்தி கூட யாரு பெத்துக்கறது இல்ல இப்ப ரெண்டு புள்ளைங்க இல்ல ஒரு புள்ளைங்க அதோட நிறு
ஐயயோ ஒரு ஒரு புள்ளைங்க இல்லன்னா ரெண்டு ரொம்ப க ரொம்ப நாள் ஜெண்டு இன்னொரு புள்ளைங்க அப்டிங்கற மாரி பெத்துகறாங்க
ஆ அந்த மாரிதா இப்ப இருக்கற சிச்சுவேஷன்ல கொழந்தைங்க பெத்துக்கறாங்க பரவால்ல அந்த பேரன்ட்ஸுங்களா அந்த காலத்து பேரன்ட்ஸுங்களா பாராட்டலாம்ப்பா
இப்ப நாலா நாலா வந்து சின்ன புள்ள எனக்கு இல்லையேன்னு நா ஒரு நாலு வயசு மூணு வயசு இருக்கைல எங்க அம்மா வந்து இப்ப சின்னத அடுத்தடுத்த புள்ளை வந்து என்னைட்ட உட்டுட்டு போயிருவாங்க வேலைக்கு இல்லனா வய எங்கே வேல பாக்குறாங்களோ வயலுக்கோ எங்கேயோ அங்க அழச்சிட்டு போய் வெளாட உடுவாங்க ந மர நிலத்தடில மர நிழல் இருக்குல அங்க விளாட உடுவாங்க ஆனா இப்ப வந்து எல்லா வீட் வீட்டுள்ளேயே போட்டு வெளாட்டு ஜாம வாங்கி குடுத்து அது வாங்கி குடுத்து இது வாங்கி குடுத்து வீட்டுக்குள்ளயே வச்சு பாத்துக றதுக்கு அய்யய்ய
அதுனா கூட பரவாலப்பா செல்லு செல்லு கைல வச்சுன்னு செல்லு எனி டைம் விளாடுதுங்க ஃப்ரீ ஃபயர் விளாடுதுங்க அதுலயே அடிட் ஆயிடுதுங்க ஆ பெத்தவங்க பேச்சு கேக்குறது இல்ல டிவி ப்ப டிவிலா மறந்துருச்சுங்க டிவியே பாக்குறது இல்ல சரியா செல்லே கதீனு செல்லுலயே வாழ்ந்துட்டு இருக்குதுங்க என்ன பண்றது நம்ம என்னா சொன்னாலு ஏத்துக்கற மனப்பாக்குல இந்த இருக்கற ஜென்ரேஷனே இல்லப்பா நம்ப இருந்த விதமே வேறதா நம்ப வளந்த விதமே வேறதா நம்ப பெத்தவங்களுக்கு பயந்து அவங்க என்ன சொன்னாங்ளோ கேட்டுட்டு அவுங்க என்ன குடுக்குறங்ளோ சாப்ட அதுதா சாப்டுவோ இப்ப இவங்க ஆர்டர் பண்றாங்க இந்த சாப்பாடு தா நா சாப்டுவ இந்த சாப்பாட்லா நா சாப்ட மாட்ட எனக் இதெல்லா புடிக்காது அந்த மாரி ஐயோ ஃப்ருட்ஸ்லயு அதேதா
அத தோச வேணுமா இட்லி வேணுமா அப்டி கேக்கணு நம்ம அம்மா மா அம்மாலா வந்து சோத்த வடிச்சு வெச்சுட்டு போய்ருவாவ போட்டு சாப்டு அப்டின்ட்டு தோச இட்லி எல்லா அது தீவாளி பொங்கலுக்கு தா தோச இட்லி எல்லா ஆமா இப்போ வந்து தோச வேணுமா இட்லி வேணுமா இல்ல நைட்டு சப்பாத்தி சுடுவோமா இடியப் ப சுடுவோமா ஆ மத்தியானோ என்ன கொழம்பு வேணு மீன் கொழம்பு வைப்போமா இல்ல சாம்பார் வைக்கவா ரசம் வைக்கவா அப்பள வறுக்கவா முட்ட ஆம்லெட் போட்டு தரவா அவிக்கவா அய்யய்யைய பெரும்பாடு ஒவ்வொன்னயு கேட்டு கேட்டு செய்ய வேண்டியது
கேட்டு கேட்டு செஞ்சறதுக்குள்ள அவங்களே செஞ்சற மாரிதா இருக்குது இப்போ நீங்களே போங்க நானே செஞ்சக்கற மாரி ஆய்டுது
எங்க ஊட்டுல ஒன்னு அவிச்ச முட்ட சாப்டாது ஒன்னு ஆப்லெட் போட்டாதா சாப்டு ஐயயே பெரும்பாடுதே அ ஹ
வீட்டு பெரியவ வந்து அவுச்ச முட்ட எவ்ளோனா சாப்டுப்பா ஒரு பத்து முட்ட அவிச்சு வச்சா சாப்டுப்பா இந்த சின்னஸ் வந்து அவுச்ச முட்டைய பாத்தா மூக்கு மூடிக்கு ஐயய்யோ எனக் க்கு வேணா எனக்கு ஆம்லெட்டு தா அது வெங்காயோ போட்டுதா நார்மல் ஆம்லெட் கூட சாப்டாது வெங்காயோ சின்ன சின்னசா அரிஞ்சு அதுக்கேத்த மாறி அவ அவனுக்கேத்த டேஸ்ட்ல செய்ணு அப்டி இல்லன்னா அந்த மு ட்டைக்கு ஒரு பிரச்சன வரும் பாருங்க அவன் மட்டு சாப்டுறா எனக்கு போட்டு குடுக்குறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக்குதா நானே போட்டுக்குறே போங்க யோ எம்மா அது முட்டையா போட்டு தொலைக்றதுக்குள்ள ஒரு கஷ்டோ ஒரு பிரச்சன வர்து பாருங்க வீட்ல அட போங்க அத சொல்லி இன்னிக்கெல்லா மாளாது அ நன்றி தோழி அடுத்த இணைப்புல கண்டிப்பா உங்ள இணஞ்சு நாங் இன்னொரு கால்ல
கருதிறது